இல்ல இப்பதா த்தேர்ட்டி போனவாட்டி பேசுனதா இப்ப நா போட்டா எதாது சாப்பிள்ளையா ஓ இப்ப நானா போட்டு அஞ்சு வாட்டி எழுப்புல
ஆமாம் மொத்தோ இனி வந் து பேசுனினா டா அது அதுவா ஒரு கணக்கு வந்துருடா
இப்ப இல்லடா ஒரு இதுவுக்கு ஒரு
லிமிட் லிமிட் வந்து பாத்தா முப்பதுதா மொத்தமாவே முப்பதுதா வந்திருக்கு ஃபுல்லா ஆமா அந்த ரெக்கார்டிங் டாஸ்க்கெல்லா முப்துதா
இப்ப நீங்க அது முடுச்சிடீங்ளா எல்லாரு
எங்க முடுச்சோ அது முடிச்சிருந்தாங்கோ ஏ எதோ ஃபோன் பண்ணி உங்கிட்டோ எது
நீ இப்ப பேசர காலு இதுக்கு முன்னாடி பேசின ம்
பதினஞ்சு
பதினஞ்சு இன்னு பதினஞ்சு இக்குதா
என்ன நானா பண் தா அவுங்க நம்ப ரெண்டு பேரு பேசினே இருப்போ கரெக்ட்டா இருவத்தி ஒம்பது வந்துரு இருவத்தி ஒம்பது கிட்ட வஞ்ச்சுனா நானே நிறுத்ருவே நீயே பண்ணு நீயே பண்ணினு பேசினே இருந்தனா உனக்கு சீக்கிரமா முடியாது எனது
ஓ இப்ப நா முப்பது முடுஞ்ச்சுனா அதுக்கப்றோ பேச முடியாதா
ஆமா அதனாலதா கிட்டவே வந்து வெயிட் பண்றே இருவத்தஞ்சு இருவத்தாறு வந்தா வெ யிட் பண்ணிருவே அதுவரைக்கு நீ பண்ணின்னே இரு
ம்
முச்சில்லா வந்து இங்க வேற யாரோ ஃபீஸ் கேட்ருகாங்க ம் நீ தான்டா போன் பண்ணி வாடா பேசலா பேசலா குரூப்ல நாயெல்லா மெசேஜ் போடுவ எவனா வருவான் பாத்தா வரமாட்டானுங் புது புது ஆள் டைம் போட்டுருக்கு
சும்மா மெசேஜ் என்ன மெசேஜ் அது யாரு யாருன்னா முடிச்சிருக்கிங்க கேட்டான அவன்
ஆமா
எல்லாம் போட்டோ அம்ஸ்டு ஃபோர்ரு சிக்ஸ் நானா போட்டுந்தானய்ய கவுண்டுன்னா புரியல
கவுண்டுடா இது ஒன் டூ த்ரீ இத்தின்தா முச்ச கவுண்ட்டுக்காக போட்ருகான்
ஓ இப்ப இது யாருடா அவன் ஃப்ரெண்டு கிரியேட் பண்ணானா
அவன் அவன் ஃப்ரெண்டோட இவன் இப்டிலாம் சொல்லிருக்குறான் போலருக்கு அவன் ஃப்ரெண்ட் வந்து இது பண்றா போலருக்கு ஏன்னா இதல பேச கூடாது ஜாப்பு பத்தி வேண்டாம்
ம் ஓகே ஓகே
சரின்னா பிரவீன்னா எதுவுமே பண்ணவே மாட்டான்னா பிரவீன்ன பிசி எப்மையா
ஒரு ரெண்டு நாள் போன் பண்ணான்டா பஸ்ட் பஸ்ட் அவன் போன அன்னிக்கு போன் பண்ணா அ ஒரு ரெண்டு நாள் போன் பண்ணான் கக்டா அவன் போன் பண்ணும்போது நான் தூங்கினுந்தேன்
ஆ
ஏய் நான் அப்புறம் பண்றன்டான்ன அதுக்கப்புறம் சரி அந்த ஆப் பத்தி எதுவுமே தெரிலயா அப்டியே உட்டோம் அதுக்கப்புறம் வந்து ஒரு நாள் போன் நானே பண்ணேன்
ஆ
ப்ரோ கால்ல இருந்து இது ரேப்ட ஓட்டுட்டு வந்தோம் ப்ரோ டயர்ட ஆயிது அப்டின்னா
ஆ
அப்டின்னா மறுநாள் கேட்டரிங்கள கேட்டா நான் தான்ங்கத ப்ரோ நான் தான் பண்ணணு கேட்டான் தெர்லடா நான் இதுவர ஒரு கால்கூட பேசல்லடா அவங்க தான் பேசுனாங்க க அவனுக்கு யாருமே எதுவும் சொல்ல எ டி பண்ணும் என்னா பண்ணும்னு கூட
ம் இவுங்க டக்கி காத்தினுங்கு அத எல்லாருமே அவன்கிட்ட சொல்லுவான் ஒருத்த பாத்துக்குரேன்பா எனக்கு மட்டும் இது எனக்கு மட்டும் இருபத்தஞ்சு பேர் அறுபது பேர் லிஸ்ட் அனுபிச்சு இவங்கள மட்டும் கொஞ்சம் பாத்துக்கிடுங்கட்டுவான்
ம் இப்ப உங்க ஏரியா பசங்கள யார் பாத்துக்குது
இவங்கல்லாம் முடிச்சுவாண்டா அவங்களே பாத்து போனா வகல்லாம் அவன ரெபர் பண்ணாம் பாத்யா ஃபுல்லா நம்ம பாத்தணும்
இப்ப வேற யாரல்லாம் ரெஃபர் பண்ட்டுக்கான் அவன் பிரெண்ஸ்ல்லாம் இருக்காங்களா வேனுக்கு இது புரியல போல அதெல்லாம் வேணா தலன்ட்டான்
வேலு வந்து கட்லர்க்குதான்
அப்புறம் வந்துட்டு பேருக்கு மட்டும் நானும் என்கிட்ட சொல்ல நான் வர்ல அப்டின்பான்
ஓ அது ஈஸி தான் வேணு வந்து எதுவுமே எங்கள நம்மாட்டான் வாழ்கையில எதுவுமே நம் மாட்டா அந்த மாரி எங்க ஆளு
அப்புறம் வன்டு பேருக்கானா நம்புவான் ஒரே நிமிஷம் என்னாமா இருமா ஒரு அஞ்சு நிமிஷம் இரு ம்
இல்ல இல்ல வீட்லதான் வாய்ல எதுவும் போல்லடா
டேய் நெல்லு போல்ல
நா தூட்டம் வர்ல பைப்பு ரிப்பேருண்டு
டேய் டேய் ஜான் நல்லான்னு சாயிட்டா சொல்லிட்டா அ
அவ்ள்தா அடுத்தகணாயி நடு அடுத்தகணாயிகூட மழ இல்ல அடுத்தகணாயி நடமாட்டோ
டேய் நாத்து வுட்டீங்க இப்பயே நல்லா மோட்டர் ரிப்பேரு அத பாக்காலில்ல
சிம்பேட்ல நாத்து கேட்டாங்கன்னா சொல்லு வித்துறோ ஒண்ணு இல்ல ஒரு எட்டு பை ஒம்போது பை
அத்த சாய்டா அ விட்டுருப்பாங்க டேய் எனவொன்னு நடுங்க ஆட்டவச சும்மா எல்லா வுட மாட்டிங்கோ ஏன்டா வேஸ்ட்டா வுட்டீட்டங்க
ஆத்துல எங்க சைட தா தண்ணீ இருக்குது பழுப்பு வேற பேர்ஸ்ட் ஆயிடுச்சு
இப்ப ரெடி பண்ணுவா
அது ரெடி பண்ணா இப்ப ஆகற வேல இல்ல அதனால வுட்டோ
ஆ
இப்பதா மோடரு ரெடி பண்ணி எடுத்தாந்தோ அ உங்களதுல்லா என்னா மோடரு மேலயாவா
ஆ ஆஹ எனக்கெல்லா எங்கிருந்து வரு போது கேக்குதா போர் போட்டுதா மோட்ரு என்னனா கெணறு போனதானே ஓடு
எங்களது ஆத்து மோட்டரு போட்டு வச்சிருக்கும்டா உங்க ஸைடுல ஆத் உங்க சைடுல ஆத்துல ஆத்துல எதுவு போட்டிருக்க மாட்டாங்க
ஆத்து பக்கத்துலேயே தாண்டா இருக்கு கழினி அதனால போர் போட்டு இது
ஆத் எது மேல போரா ஆத்துல போட்டுக்கறீங்களா
மேல கயன்ல போடுவோ
நாங்க ஆத்தலேயே மணல் இருக்குல அதுலயே ரெண்டு பைப் ஏறக்கிட்டு அதுல மோட்டர எறக்கி தண்ணி ஓட்டுவோ
ஏன்டா அதுலே வுட்றீங்க அதுலே வுட்ட ரொம்ப இது உங்களுக்கு தான்டா பிரச்சன
என்கென்னா பிரச்சனை அதுவு அது பிரச்சனை வராது இப்ப உங்கல்லா தண்ணி விட்டு விட்டு வரும்ல சில டைம்மு
அ டேய் எங்க வீட்டுல கரெக்டாதண்டா இருக்கு ஆத்து பாலத்துல இருக்குதுடா
எங்களது பக்கத்துல பாரு இருகுறா போர் போட்டா தண்ணி வராதுடா
எங்களது டிஸ்டன்ஸ் எவ்வளத் தெரியுமா கரக்டா ஒரு பத்து மீட்டர் அவ்ளதா
நானூறுகுள்ள போட்டாங்களா போட்டத்துல வந்து போர் வந்து பாறையில முட்டுது அதுக்கு மேல போட முடியாதுட்டாங்கோ
ஆ
அதுனாலா ஆத்துலேயே இருக்கு என
அஹ
அவ்ளதா அத் அவ்ளதா அது தண்ணியில வந்ச்சுன்னா வுட் ட்டற வேண்டி தா ஓடிகினு இருக்கு அது பாட்டுகு
அஹ அ அது சேஃபா இருக்குல்ல உள்ள ஏறிட்டு தானே இருக்கு கரெக்டா உள்ள இருக்கு ஆனா
உள்ள இருக்கு விரதடிய அப்டி அடக்கி வச்சிருப்பாங்க
ப்பகுது
ம் ஆத்துலயே அப்டியே நடந்து வந்தலே தெரியும் போருங்க அங்கங்க
நதி அதுக்குமுன்ன ஒசைல்லா
ஆ எங்க சைடுல செம்பேடு அந்த சைடு ராஜாபாளையோ அவுங்க எல்லா வந்து ஆத்துல அப்டியே ஒட்டுவாங்க
ஆ நாங்க எல்லா கொஞ்சோ ஆத்துக்கு ஒரு ஒரு பத்து மீட்டர் இருபது மீட்டர் தள்ளி கையின்ல போட்ருவோ
ம்ஹூம்
ம் அப்புற கரெக்டா இருக்கு
அது போல எனக்கு கெணறு வச்சிருந்தாங்க கெணத்துல வந்து குன்னு மோட்டர் தெரியுல அந்த மயில் தண்ணி ஓட்டுறா போல ஆ அது ஆ அது ஓட் டிந்தாங்க
ம் எங்க சைடுல ஃபஸ்ட் அப்டிதே எங்க எல்லா சைடுலயு அப்டிதான்டா ஓ
இப்ப கூட இருக்துடா எங்க சைடு அது போல ஆத்துல தண்ணி இருக்கும் போது மட் டு மொளப்பாரி வச்சுப்பாங்க இல்லனா அவு தா
ஆ தண்ணி மய பெஞ்சா மய தண்ணிய யூஸ் பண்ணிப்பாங்க அழகா அப்போலா இப்ப ன்னான அதெல்லா தேவல்ல போ போட்டு பாசிக்கலான் வுட்டாங்கோ
ம்
ஆ
சர்வீஸ்லா இர்க்குதா உன்க்கு
ஆ
தனியா போர் போட்டு சர்வீஸ் வச்சுர்கிங்ளா
ஆமா போஸ்ட் கம்பத்துக்கு போட்ருவோ னா இப்போ எனா என்னா சொல்றது அந்த ட்ரான்ஸ்ஃபார்மர் எதா ரிப்பேர் ஆயிச்னா நாங்க எல்லா காசு போட்டு அத பாத்துக்கணு
இப்ப டிரான்ஸ்ஃபார்ம்னா இது ஒயர் என்னா போய்ச்சுனா லைன்மேன் வந்தா குடுக்கதுக்கா
ஆ ஆ லைன்மேன ஆ லைன்மேன் வரதுக் தரதுக்கு எது டிரான்ஸ்ஃபாமரே போயிச்சுனா ரெடி பண்ணதுக்கு காசு கேப்பாங்ளா
ம் ம்
பண்ணித்னா தெரியாதனால எப்பயாது வந்து இதென்ன ரெண்டு ஆகிட்டா ஒரு டிரஸ் டிரான்ஸ்ஃபார்மர் பெர்சார்ந்து
ம்
இது ரொம்ப தாங்க மாட்டேதுனால ஒன்னொண்ணு பக்கத்துல சின்னது வச்ட்டாங்கோ
ஆ
சின்னதா இப்பலா அந்திது அந்த கெணறு இது இக்கு பாத்யா ஒத அந்த ஒத மேல வச்ருவாங் பாத்யா டிரான்ஸ்ஃபார்ம் அந்த மாரி வெச்ட்டாங்க இப்போ இப்ப அந்த மாரி செட் பண்ட்டாங்க கொஞ்ச சின்னதா மீடியமா சரி இந்த சைடுல ஒளகிது இது யூஸ் பண்ணுங்கோ அந்சைடுல எத அது யூஸ் பண்ணுங்கனு
ம்
ஆ நறைய வாட்டி ரிப்பேர் ஆயிச்சுடா ஆது ஒரே சிங்கிலா இருக்துல்ல தாங்க மாட்டங்குது அ புதுசெழுதி புதுசெழுதி போட்டதா ஓல்டே தாங்க மாட்டங்து எல்லாமே வெளியதானா லைனு ஒன்னே ஒன்தா இப்ப ரெண்டா ரெண்டாக்கிட்னாலதா கொஞ்ச ஈசியா இக்குது இப்போ
எங்க சைடுல ஒண்ணுக்கே எவ்ள பேர் தெரிமா ஓட்டினுருக்றாங்க
இது அப்ப அப்ப இதுவாயிடுதுடா அதென்து
ச
ஒவ்வத்தது வந்து மோட்ரு வந்து பவர் அதிகமா இருந்தால கர கரண்ட் அதிகமா வலிக்கு சல்லுனு வலிக்கு அதில்ல மோட்ரு பவர் இது பொர்த்து செவன் இன்ச்சு செவன் அதா செவன் மோட்ரெலா சல்லு சல்லுன் உறியுமா எங்கப்பா சொல்லுவாரு எங்கள்து மூணு அஞ்சுதாண்டா எங்கள்து மூணு அஞ்சு சொல்லிகாரு அப்பா
கமியாகுது அதல்
அது கரெக்டா மீடியமா இல்ல அஞ்சுலா
நா அஞ்சுதான நெனைக்கோ
செவன்லா இக்குது செவன்லா செம ஸ்பீடாவுமா நல்லா உதியு கரண்ட்டு அதெடுத்து பக்கத்துல மோட்ரு போனா கூட அதுக்கு அவ்ளோ போகாதா இதுதா வ வலிக்குமா
ம்
பக்கத்ல எங்னா போர் போட்டு வச்ருந்தாலு
ஆனா நறையா வச்சுக்லா ஆனா செவன்தா யூஸ் பண்ணா செவன் வாட்ஸ்
நறைய பேர் செவன்தா யூஸ் பண்வாங் ஏனா ஸ்பீடு வர்ணு மோட்ரு பக்கத்துல தண்ணி பாச்னாங்னா அப்டியே வலிக்றதுக்கு ஆ ஹ ஆனாலே எல்லாமே அதே யூஸ் பண்ணுவோ சாரிடா சொல்டீங்க நெல்ல எட்டு பேர் விட்டோ நட பாதல்லன்னு
அவள் தா என்னா பண்ண சொல்ற செலவு அதுபாட்டு வச்சுன்கிது
இப்ப அந்த பைக்கு எவ்ளோ செலவு பண்ணிருக்கீங்க எட்டு பை ஒரு பதினைஞ்சாயிரூபா செலவு பண்ணிருப்பியா
ம்
சாலிட்டா பதினஞ்சாயிர ரூபா செலவு பண்ணிருப்பியோ
ம் அது பண்ணிடும் ஓட்டு இதுநால்லு கொஞ்ச ஓட்
ஓ அங்க ஓட்டிருப்பீங்க கரெக்டா ஒரு இருபத்தஞ்சாயிர ரூபா செலவு பண்ணிருப்பீங்கடா
ஆஹ் சூப்பரா கரக்ட் ஆ சொல்றடா உண்மையா அவரு எல்லா பண்ணணு
உண்மையா தா பின்ன அத்துன்ன எட்டு பையின்ற எவ்ளோ எடம் அந்த அந்த ஓலல்லா கழிச்சாங்களா
அதெல்லா பண்ல அதுக்கு முன்னாடியே இருந்துச்சு அது ஒரு ஆளுக்கு எவ்ளோ அங்கல்லா எவ்ளோ கூலி ஒரு ஆளுக்கு
இங்க ஏழ்நூபா ஒரு ஆளுக்கு எங்கதுல்லா நானே பண்றே எங்கது சின்னதுல்ல
அதுக்கு வேற இங்க ஆளுகிலே வரமாட்றாங்க இப்பல்லா முன்னல்லா வந்திருந்தானுங்க
ஆமா இப்ப இந்திகார தா எல்லாமே நடு இந்திகார இருந்தாங்க
நடுவு இந்திக்காரங்க வந்டாங்க அண்டகை இந்திக்காரங்க வராங்க
ஆஹ வர்ல சீகத்துல வந்துடுவாங்க சீகத்துல வந்துடுவாங்க கும் பத்தாது லேண்டோட வாங்கிப்பாங்க நெக்ஸ்ட் அவ்ளதா தமிழ்நாடு அவ்வள வடக்கன் நாடு ஆயிடும் இங்கிட்டு போக போக பாத்தா ஆ ஆ
சரி ப்ரோ பத்து பத்து நிமிஷ ஆயிச்சு செர்னா இதோட அப்புற கால் பண்றே என்ன கொஞ்ச வேலைையுது வீட்ல
போன் பண் நார்மலா போன் பண்டு இது பண்ணு
ம் சேரி